ஹலோ
இப்ப யார் இதுல கனெக்ட் பண்ண
இல்ல இதல்லா வந்துருச்சு
புரியல
நான் ரெஃப்ரஸ் பண்ணிட்டு வந்தே வந்துச்சு
அதா ஜிபிஎஸ் ஆன் பண்ணாததுனாலதா அப்படி இருக்கு
ஓ ஓகே ஓகே
ம்
என்ன பண்றீங்க
நானா உடம்பு முடியாமா மூக்கு
ப
இப்பே உக்காந்து இருக்கே இன்டர்வியூ கூட போவாம உக்காந்துன்னே இருக்கே அங்க போய் இ போய் உட்காந்து இன்டர்வியூல கொஸ்டின் பண்றப்போ இப்படி பண்ணிதா பேச முடியும்
ஒரே வாராகுனு அனுப்பி விட்டுருவாங்க
ஆமா உடம்புல இவ்வளவு எதுக்கு உனக்கு அப்படிண்ட்டு அனுப்புச்சு விட்டுருவாங்க
ஆமா ஆமா
ம்
என்ன பண்றீங்க
தோ தாத்தக்கு சும்மா கால் கை அமுக்கிவிட்டுனு இருக்கே
ம் ம் ம்
ம் நீங்க என்ன பண்றீங்க
நா இப்பதா பைபிள் படிச்சே ட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறே
ஓகே ஓகே நா படிக்கணு இவனுங்க வேற எழுதனு வா சின்ன
ம்
அதா உ டாஸ்க் மட்டு இந்த் கம்ப்ளீட் ஆயிடுச்சுனா ஒரு குட்டி தூக்கத்த து ஈவ்னிங் தா ஸ்டாட் பண்ணுவே எழுத நம் இல்லனா இப்ப கொஞ்சோ அப்ப கொஞ்சோட்டு கொஞ்ச கொஞ்சமா எழுதனு இப்ப கொஞ்சோ அப்ப கொஞ்சோன்னு கொஞ்ச கொஞ்சமா எழுதனு
ஆமா மொத்தமாலா எழுத முடியாது
என்ன ஃபஸ்ட் எழுதுன ஒரு டூ ஹண்ட்ரட் கிட்ட எங்கன்னு தெரியல அது காணாம போய்டுச்சு திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றே
பரவால்ல இப்பயாச்சு இப்பயே தொடங்குறீங்களே இன்னு இன்னு ஒரு நாலு அஞ்சு அஞ்சு மாசலருந்து
ம் தொலஞ்சு போ ச்சு அது நா ஜேனி ச ஸ்டார்ட் பண்ணே அதுக்காணாம போய்ச்சு அப்புற நா விட்ட செரி உடு வருஷ வருஷ் வருசோ நடக்கறது தா ஸ்டாடிங் நா எப்டி ஸ்டாட் பண்றது தொலஞ்சிரு திருப்பி ஃபஸ்ட்ல இருந்து எழுதுவே திருப்பி அது பழசு கெடக் க்கு எ தம்பி பேர் போட்டு குத்துருவே
அய்யய்யோ
ஆமா அப்டிதா பண்ணுவே
ம்
அப்டி ந நா முடிக்கிறது அப்டியே அந்த தம்பி என்ன பண்ணுவே ஒரு அவ ஒரு எழுதுறா எழுதுறான்னுவே ஒரு பத்து வருஷோ வசனோ எழுதுவா அப்டியேடுத்துன போய் குத்துட்டு வந்துருவா சோ அவெ வேல அப்டின்னு அய்யய்யோ போட்டு குத்துட்டு வந்துரு
நல்லா திரு ட்டு வேல பாத்துகிட்டுருக்கீங்க போல
இ என்ன பண்றது அதுல கண்டினியூவாவு போட முடியாது சேரி என்ன பண்றது கூடதா கூட பொறந்துட்டேனே என்ன பண்றதுனுட்டு ஏழு பேர் எழுதி போட்டு குடுத்துருவ
ஹ்ம் ம் தலயே வலிக்குது ஒரு வேல கெடைக் னு அதோட இல்ல எது பேர் மாத்தி குடுக்னு
ஹ நி என்ன பண்றது பின்ன அதா இது ஆக்சஸ் அந்த இதுக்கு ஆல்ரெடி நா போயிருக்கே
கம்பெனி பேரா
ஆமா இல்லெல்ல இது இல்ல இல்ல இல்ல உம் அஹ் அது மெடிக்கல் ஃபீல்டு மெடிக்கலோ த இது இருக்கு
அக்கௌண்ட்ஸ் பாக்கனு
ஆ ஃபுல்லா இந்த ஐ டி தா அது ஐ டி ல மெடிக்கல்லு அது
இந்த ஒமேகா எல்த்து கேர் மாரி
ஷு அ ஆமா நோ மென்ஷன்டு ஹ
இன்னாக்கு
நேம்ஸ் ஆஃப் கம்பெனி
மென்ஷன் பண்லாங்க கம்பெனி பேர்லா
அஹ பண்லாமா?
ஆமா அது ஒரு நல்ல கம்பெனியா இருந்தா ஹெல்ப் பண் மென்ஷன் பண்லா அது ஒரு பிராண்டு தானே
ஓகே ஓகே னா அப்பனா இது எஸ்டேல்ல க்கது ஆக்சஸ் ஹெல்த்து கேரு கம்பனி நேம் வந்து ஆக்ஸஸ் ஹெல்த் கேர் எஸ்டேட்ல ‌வருது ஆமா எஸ் டேட் ஆம்பிட் இருக்குல ஆம்பிட் இந்த பக்கொ இருக்குனா அதுக்கு ஆப்போசிட்ல
ஹோ எப்டி கம்பெனி நல்ல கம்பெனியா இல்ல
ஆ செம்ம பெரிய கம்பெனி எ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கதா வேல செய்றாங்க பட் ஆனா பில்லிங்ல இருக்காங்க
ஓ
நா பில்லிங்க்கு போயிருந்தா கெடச்சிருக்கு ஆ பில்லிங் பில்லிங் நம டிசன் பில்டிங் ஆனா போனா வேல்யூ தா ஆனா நா பில்லிங்க்கு போயிருந்தே எனக்கு எப்போயே கெடச்சிட்ருக்கு பேக்கேஜு தேர்டின் கைக்கு தட்டின்னு சம்திங் வருன்னு சொன்னாங்க
ஓ
ஆ அஹ எய்டினு
கைக்கு ஃபிவ்டீன் வரு
ஆ ஃபிப்டீனோ ஃபோர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் சம்திங் வரு சொன்னாங்க
உம்
ம் அத ஆனா நா பில்லிங்கே போல ஸ்டார்டிங் போனதே நா ஜூனியர் அகௌவுண்டன்க்கு தா போனே
ஓ
அதனால இது பண்டாங்க சேரி என்னது பில்லிங்கா
ஜூனியர் அக்கௌடெண்ட் பில்லிங் வந்து இது ஒங்களோட பெட் சீக்ரமா இல்ல சீக்கிரமா ஒருத்தவங்க உங்களோட அதிகமா பன்டாங்கன்னா உங்கள தூக்கிட்டு அவங்கள வச்சிப்பாங்க
அப்டியா தெரியல ஆனா செம பெரிய கம்பெனி பெருசு
ஐ டி மாரியா
நா போயிருந்த போயிட்டு வேணுணா சொல்றே ரெஃபர் பண்றே
ஆ ஓகேங்க
பாருங்க நா போய்ட்டு என்னனு பாக்குறே உம் சரி அதா நெறய அதா நா நைட் டேப்லெட்டே போடல நேத்து மூனு மணி வந்து மாத்ர தேடினுருக்கே மூனு மணிக்கா ஒரு மணிக்கு ப்ப மாத்ர தேடினு இருக்கே மூனு மணிக்கு முழிப்பு வந்துச்சி நடுராத்திரி மூக்கு நெடி எடுத்ருக்கே நானு முடியாம நடக்க இதுல தண்ணி குடி இருக்குறே
உம்
பப்பிஸ் வேற கத்திட்டே இருந்தா வீட்ல
ஆ
அவள வேற அடிச்சு நீ படு ஒழுங்கா படு அப்டின்னு சொல்ட்டு அவள பக்கத்துல படுக்க போட்டு அப்பா இதுவாயிச்சு ரொம்ப கஷ்டமாயிச்சு
ஆனா ரொம்ப டயர்டா தா இருக்கு எல்லாருக்குமே ஒடம்பு அப்டிதாங்க அப்டியே அச்சு
என்னானு சண்டன கோல்டு
எனக்கே கோல்டு எனக்கு கோ கோல்டு உடம்பு செரில்ல திடீர்னு குலுர்து தல வலிக்குது இது வயிறு வலிக்குது
எனக்கு இடுப்பு வலிக்குது பேக் பெயின் எப்பதா பேக் பெயின் ஏதாச்சு நா குனுஞ்சி இப்ப இப்ப நா துணி துவச்சேன்னா குனுஞ்சி அலசு வல்ல அப்டி அலசுனாதா எனக்கு வலிக்கு அதனாலயே நா ஒக்காந்துட்டேதா எல்லாமே பண் ண்றே துணி அலசுறது கூட உட்காந்துட்டே தா அலசுறே நானு சேர் மாரி க்கத்து போட்டு ஆ இந்த மாரி நின்லசுனா அது வேற ரெண்டு ஒரு வாரத்துக்கு எனக்கு அந்த வழி இருக்கு வேற அப்டியே பாத்ரூம் கூட போக முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு பெயின் இருக்கு ஆனா இன்னனு தெர்ல திடீர்னு திடீர்னு வருது உ நடுவுல முதுகு
உம்
உம்
இன்னு அப்ப அடுத்த வார இப்ப ஒரு வாரம் முடிஞ்சு ஒரு வார பெயின்னா அடுத்த வார திரும்பி துணி சேர்ந்துடு என்ன பண்ணுவீங்க
அப்டிதா அப்டிதா இருக்கு உனக்கு
ம் உம்
உம் அதனாலயே நா நா ஆத உக்காந்துட்டேதா நா இப்பல்லா பண்றே ஐயோ நின்னு குனுஞ்சு எல்லா பண்றது இல்ல யாரு திருப்பி வலிய அனுப்பிக்கறது உட்காந்துட்டே பொறுமையா பன்னுவே ஆனா கைதா வலி எடுத்துக்கு க்ஸ் அப்றோ கை சரியாயிடு கை கொஞ் கொஞ்சோ இதுவாகிடு அப்டியே கொஞ்சோ வாம்அப் குடுத்தன கரெக் ஆகிடு ப்பட்டுக்கல அதனால என்ன போனாலும் என்னால முடிய மாட்டது கை வலிச்சதுனா கூட நா பொறுமையா உக்காந்து உக்காந்துனே பொறுமைய கை ஒதிரி ஒதிரி தண்ணில விளாடினே ந அலசிருவன்
நீங்க வந்து டாக்டர் கிட்ட போய் பாக்க வேண்டியதானே
நா அதுக்கான இது மூவ்ஸ் எதுவும் எடுக்கல
இப்ப ஸ்டார்ட்டிங்லயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும் இன்னும் ரொம்ப நேரம் ஆச்சுன்னா அப்றோ ஏதனோ பெருசா ஏதனோ ஆயிட போது
பாத்துக்கலாம் இப்ப நம்மள பாத்துக்கிறதுக்கு இப்ப எதுவுமே இல்ல பாக்கலாம்
நீங்க அவங்கள பாத்துக்க மாட்டாங்க இங்க நாய் பேற பாத்துக்க முடியும்
எல்லாம முக்கியம் இல்ல நாலு பேற தா பாக்கணும் என்ன பாக்குறது
இல்லங்க உங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லுங்க
தெரியுமே அதுல ம் இப்ப வேற புதுசா ஒன்னு வருது களம்பிருக்கு
என்னாச்சி
நா வந்து சொல்றேன் வெயிட் பண்ணி சொல்லணும் சரி வீட்டுல என்ன பண்றாங்க உங்க சிஸ்டர் என்ன பண்றாங்க
எங்க சிஸ்டர் ஒர்க்குக்கு போயிட்டாங்க எங்க அம்மா உள்ள போன் யூடியூப் பாத்துட்டு இருக்காங்க
யூடூப் ஜாலியா யூடூப் பாத்
அஹ் இல்லயிருக்கு பேக் லாம் ம் அது மேலயே சும்மா இருக்காங்க யூடூப் பாத்தின்னு இருங்காங்க சும்மா ஷாட்ஸ்
செரி செரி ஓகே
ம் ஆ ஓகேங்க பாய்
பாய் ம்